கேக்குதா கேக்குது கேக்குது ஓகே
சரி நம்ம மேல கண்டினியூ பண்ணுவம் ஈஷியாவுக்கு இந்த காந்திபுரம் என்ற பஸ்ஸ்டாண்ட்ல இறங்கி தான் போனோம் தெரியல நீ கோயம்புத்தூர் போயிருக்கல்ல ஆ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது
ஓகே ம் ம் ஓகே ஓகே
எப்படின்னா நேராவே அந்த ஈஷா அந்த ஆதியோகி இருக்குல்ல
ஆமா
ஆதியோகிக்கு பக்கத்து ஆதியோகி வழியாதான் போகுது அந்த பஷ்சு அது உனக்கு எப்படி சொல்றது நேரில் போன தான் உனக்கு தெரியும் அந்த ஈஷாவுக்கு வர மெயின் ரோடு வேற பக்கம் இருக்கு ஓகேவா ஈஷாவோட என்ட்ரன்ஸ் இருக் குள்ள
ஆமா
முன் வாசல் பின்வாசல் ரெண்டு இருக்கும்ல இது ரெண்டு க்கும் கனெக்ட் பண்ற மாதிரி உள் உள்ளயே வந்து ஒரு ரோடு போட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க அந்த ரோட்ல வந்து இந்த டவுன் பஸ்சுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத் ருக்கானுங்க
ஓகே
நா அந்த ஈஷா ஓட பின்வாசல் வழியா உள்ள போகும் ஆக்சுவலி
ம் ஓகே மொத்தம் எவ்ளோ ஏரியா அது எவ்வளோ ஏரியா அது ஏன்னா பஸ் உள்ளார வர்றது தனியா வர
அததான் சொல்றேனே ரொம்ப ரொம்ப பெரிய இடம் அது எப்படி பிரிச்சிருக்காங்க ரெண்டு பார்ட்டு இருக்கும் ஒரு ஒரு மெயின் ரோடு் ஒண்ணு போயிட்டு இருக்கும் அந்த மெயின் ரோடுக்கு வடக்கு பக்கொ வந்து தங்கர எடொ அப்புறொ முக்கியமான ஒன்னா ஆஃபீஸ்ஸு எது எத்தோ அந்த பக்கொ தா இருக்கு வடக்கு பக்கொ போணுனா தியானம் பண்ற எடொ நெறைய இருக்கு அது அப்புறொ சொல்றே அ அந்த எடத்த வந்து தியானலிங்கம் அப்டின்னு சொல்றானுங்க
கே
ஓகேவா அதுக்கு தெற்கு பக்கோ இருக்குல்ல தெற்கு பக்கொ ஒரு பெரிய கிரௌண்ட்டு அந்த கிரவுண்ட்ல வெளையாட்டு கிரவுண்ட்ல அங்கதா ஆதியோகி செல இருக்கு ஆதியோகிச் செலைய வெச்சுட்டு அது வ ஒரு முன்வாசல் ஒரு பின்வாசல் இருக்கு அந்த ஆதியோகி செல இருக்க எடத்துல அந்த பின்வாசல் வந்து இன்னொரு ரோடு கிட்ட இருக்கு இன்னொரு ஊர் பக்கொ
ஓகே அ அ
அ இப்ப நீ ஒரு ட டவுன் பஸ்ல போறனா கவர்ம் பஸ்ஸு அந்த பின்வாசல் வழியா உள்ள போகு உள்ள போயிட்டு அந்த ஆதியோகில இருந்து ஒரு அம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அந்த ரோடு பக்கத்துலயே போ ஆதியோ செல பக்கத்துலேயே ரோடு போவோ
ஆதியோகி செல பக்கத்துலயே ஓகே ஓகே ஃப்ரெண்ட் ஏ அப்டியே ஒரு சுத்தி பாத்த மாரி ஆயிடு
த்தி அந்த எடத்த சுத் தி அந்த ஆதியோகி இருக்க எடத் தொட ஃப்ரண்ட்டு கேட்டு கிட்ட போய் பஸ் நிக்கு வழியில டோர் தெறக்கவே மாட்டானுங்க நீ எறங்கவே முடியாது வேகொ திட்டமான வேகத்துல்லா போவு ஒரு முப்பது நாப்பது எல்லா போறானுங்க ஆனா உன்ன நிறுத்தி எறக்க மாட் டாங்க எறங்க எறக்க பர்மிஷன் கெடையாது
ஓகே ஓகே ஹா அ
போய் முன் மாசல் கிட்ட போய் அங்க ஒரு பஸ் ஸ்டான்ட்டுன்னு ஒன்னு வெச்சிருக்கானுங்க ஒரு சின்ன ஒ ரு எடொ பார்க்கிங் மாரி இருக்கு அங்க போய் பஸ் நிக் குது அங்க இறக்கி விட்டுட்டு ஏற்கனவே வந்தவங்க உள்ள பார்த்து திரும்ப ஏறுவாங் கல ஏரவங்கள ஏதிட்டு திரும்ப இந்த வழியா வர அது போகும்போது வந்து நடுல சொல்ற மென் ரோடு இருக்குல்ல இந்த ஆதியீக்கும் தியான நடுல அந்த ரோடு வழிய போயிட் வேற ரூட்டால போயிடுது நீ திரும்ப போகும் போது இந்த ஆதி யோகி பாத் த்போ முடியாது வரும்போது ஆதிவழி காட்டுக்கிட்டே போய் உனக் இந்த பஸ்ஸண்டு போய் நிறுத்திவானுங்க முடியும் சொல்ற இரு இப்ப தா ஆரம்பிச்சிருக்க கதையா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறக்கி விட்டானங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த நடுல்ல இரு மெயின் ரோடு கிட்ட இருக்கு நீ அப்படியே அந்த ரோட்ட தாண்டி வடக்கு பக்கம் போனா தியானலிங்கம் இடம் இருக்கும் நீ இங்க பஸ் ஸ்டாண்டு வந்து தெற்கு பக்கோ லைட்டா கொஞ்சம் நடந்த வச்சகோவே பாரே இருவது மீட்ட ர் நடந்தா அந்த இடத்துல இருந்து கலக்ட் ரிக் ஷர்டல் இருக்கும்லா கோல்ஃப் காட சொல்லுவாங்க தெரியுமா ர ரயில்வே ஸ்டேஷன்லல்லா ஆளுங்கள ஏத்திட் போ மேட்டா ஓர் வ ண்டி எலக்ட்ரிக் வண்டி பிளாட்
ஆ ஓ ஆ தெரியும் தெரியும்
காட்டுன்னு சொல்வாங்கள்ள
கோல்ஃப் காட்டா புதுசா இருக்கு ஆ வண்டி பேர் தெரியும் ஆனா பே ச வண்டி
பேரு தெர்ல ஆ அதா கோல்ஃப் கார்ட் அந்த வண்டி அப்படி இல்லன்னா மாட்டு வண்டி இருக்கும் இந்த ஆமா யூஸ் பண்றாங்க
ஒத்த வண்டி ஒத்த வண்டி ஓ சாரி ஒத்தமாடா ரெட்டமாடு வண்டி ஒத்த மாடு இப்போ அவங்கள ஒரு மாடு ம் ஓகே ஓகே
ஆதியோகி பக்கத்துல போய் இறக்கி வுட்டு வரும் ரொம்ப தூரம் நால மணி அது ஒரு முன்னூறு நானூறு மீட்டர் இருக்கும் நீ கால்நட இல்லேனா இவனு போலா நெறைய பேர் நடந்துதா போறாங்க உள்ள வந்து பீஃப்டுவ பட்டர் இருக்கு பாத்ரூம் பெசிலிட்டி நல்லா இருக்கு
என்ன தண்ணி இருக்குனே பூரிஃபைடுடா ஆரோவா ஓகே ஓக் ஆ சுத்தகிரிப்பட்ட குடிநீர் இருக்கட்டு ஓகே ஓகே ம் ம் இப்புடி நியர்பைல சாப்பாடெல்லா ஆ உள்ளாரே என்ன அன்னதானோ மாரி குடுப்பாங்களா இல்ல கடையா ஹோட்டல்தான்
எது இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து ல மட்டு அதாது இந்த பஸ்ஸு போய் நிக்குற எடத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஒரு ஏழு எட்டு கடைகள் இருக்கு நீ கொஞ்சோ உள்ள நடந்து ஆ நோக்கி போக ஆம்புச்சுட்டாங்க எந்த கடையு கெடையாது ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் கடை மட்டு கொஞ்சோ தள்ளி இருக்கு அதுமே கொஞ்ச தூரத்துல இருக்கு பக்கத்துல எதுவுமே கெடையாது ஜஸ்ட்டு மிஸ் மணிவண்ணே நெறயா மண்டைல ஒரு தேங்கா உழுந்துருக்கு
யாரு ஓ மரத்துல இருந்தா யாராது தூக்கி போட்டாங்களான்னு பாத் எங்க தென்னமரோ இருக்கு எங்க இருக்கு
எங்க வீட்டுக்கு பக்கத்துலடா எங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு வீடு இருக்கு நடுவுல ஃகேப்
அங்க இருக்கு ஆ ஓகே ஓகே நடந்து பேசிட்டு இருக்கியா சவுண்டு எல்லா கேட்டுச்சுனா
ரோட்ல நடந்துட்டு இருக்கே எங்க ரோட்ல யாரும் வர மாட்டாங்கடா எப்பையாவது ஒரு வண்டி வரு
ஓகே ஓகே ம் ம் அது செரி இது நகரமா இருந்தாலு அடிக்கடி
எதாவது போயிட்டே இருக்கு இங்க அதுக்கெல்லா வழி வாய்ப்பு எதுவு இல்ல
ஓகே ஓகே நல்ல வேல தலையில மே இல்லனு சந்தோஷப்படு
அதா இப்ப இந்த நீங்க நடந்து போனா ஆதி போயிற்லா மணி
ஆ ஓகே
இப்பதா கரெக்டா அடிவாரோ மணி இவனுங்க ஆத் உக்கரன்ட்பண்ணிக்கிற இடம் மல அடிவார வெள்ளியங்கிரி அடிவார
உம் அந்த ஆதியோகின்ற இடன்றது அந்த சிவன் சில இருக்கு அது வாந்தே இட தான அது இல்ல வேற பெயர அது சிவன் செல இருக்குறதா ஓகே ஓகே ஆமா
அந்த இடந்தா ஆதியோகி அது இப்ப நல்லா எவ்ளோ தூரத்துக்கு நீ தூரமா பண்ணி நின்னு பார்த்தாலு அது கண்ணுக்கு தெரியு எங்க நின்னாலு போட்டோ வளைச்சி வளைச்சி எடுக்குறாங்க எல்லாரு அந்த ஆதியோகிய சுத்தி ஆ அ அந்த ஆகியோ ஆதியோகிய சுத்தி பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கு மணிவண்ணன் கிரவுண்ட் ஃபுல்லா வெறு புல் தர தா எங்கேயுமே செடி கொடி மரம் கிடையாது வெறு புல் தர நீ எங்க வேணா படுத்து உரு உட்காரலா தூங்கலா என்ன வேனா பண்ணலா பெரிய இடம் மணி ஆ காலியா இருக்கு நல்ல காத்து அடிச்சுட்டு இருக்குது பிள்ளிங்கிரி மல அடிவாரட்த் நால தடீர் தடீர்னு இருட்டி இடி தூரல் போடுது மதிய ‌நேரம்மா நா நா போங்க நா கிளம்ன்தே மதிய நா அங்க போ ஒம்போது
ஆமால ஆமால புளியஸ் புளிசாத சாப்ட்டு தான கிளம்புனீங்க
ஆமா மூணு மணிக்கு மேல தா போன தூரல் வேற போட்டு கிட்டே மணி விட்டு விட்டு நாங்க கொஞ்ச நேர தூர சுத்திட்டே தம் தம்பியா நடக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு சுத்தி பார்த்தக்கிட்டு இருந்தோ அந்த ஆதியோகி சர்கிட்ட போய் பாத்தோ அந்த செல இருக் இல்ல சிலைய சுத்தி சிலைய ல இருந்து ஒரு நாலு அடி கேப் ஒரு வேலி மாரி போட்டுருக்காங்க சூளத்த வச்சு நீ போய் அந்த சிலைய தொட முடியாது அந்த மாரி போட்டுருக்காங்க
ஓகே ஓகே ஆ ஆ கேட் இல்லியா உள்ளார போறதுக்கு எதுவு கேட் போட்டு உள்ளார சாமிக் கிட்ட ஆ
அது அங்க பண்ணல அதுக்கு இந்த சிலைக்கு கொஞ்ச எதிர்ல சிலையில இருந்து கொஞ்ஜோ ரெண்டு ஸ்டெப் படிக்கட்டு இருக்கு சிலைய சுத்தி படிக்கட்டா வச்சருப்பாங்க ஒரு நாலு படிக்கட்டு கீழே இறங்கன்னா அங்க சின்னதா ஒரு மண்டபம் மாரி கட்ட இருக்க மண்டபம்னா கோயல மண்டபம் இருக்குள்ள எதிர்ல ஒரு நாலு தூணு வச்சு அந்த மாரி ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரு லிங்கம் வச்சிருக்கானுங்க அதுக்குள்ள போய் நீ பூஜ பண்ணும்னா அதுக்கு தனியா காசு கட்டணும்
ஓஹோ சிறப்பு பூஜயா
ஆமா நீ காசு கட்டி சிற பொருள்லாம் வாங்கணும் ஏதோ ஒரு தண்ணி ஒன்னு வாங்கி தருவாங்க அப்றோ பூ வாங்குவாங்க இதெல்லா பக்கத்திலே வித்துகுட்டு இருப்பாங்க அவுங்க ஆளுங்க நீங்க அவுங்ககிட்ட காசு கட்டி அந்த பொ ருள் எல்லா வாங்குனா உன்ன கூட்டிட்டு போய் அந்த லிங்கத்து பக்கத்துல உக்கார வச்சுட்டு கையெல்லாம் தண்ணி ஊத்த சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு பரிகாரம் பூஜ ஏதா பண்ணுவாங்க அந்த நேரம் மத்தவங்கள யாரும் கிட்ட விட மாட்டாங்க பொதுவாவே காசு இல்லாதவங்கள கிட்ட விட மாட்டாங்க சேரி அது உள்ள
ம் ம் சரிதான் பணம் படைத்தவர் மட்டும் ஆ இந்தமாரி ஆ பொல்லாத
அங்க வந்து பேசலாம் தப்புல்ல அங்க வந்து செரி எப்டியோ அதுக்குள்ள விடமாட்டானுங்க நம்பள அப்டின்னு சொல்லிட்டு து நாங்க அதுக்கிட்ட போல தூரமாதா நின்னுட்டு இருந்தோம் திடீர்ன்னு பாத்தா மழ புடிச்சிக்கிச்சு பயங்கரமா அந்த எடமே சுத்தி வெறும் வெட் வெட்டவெளி கிரௌண்டு் ஒதுங்க கூட வேற எடோ இல்ல செரின்னு எல்லாரு திபு திபுன்னு அது உள்ள பு புகுந்துட்டோம்
ஓகே ஆ
கிட்ட போ முடியில அந்த கொஞ்ச அகலமான எடமா இருக்கும் ஓரத்துல மட்டு நிக்க வக்க பர்மிஷன் குடுத்துட்டானுங்க உள்ள கிட்ட போக விடல அந்த லிங்கத்துக்கிட்ட ஒன் கண்ணுக்கு தெரியும் அது சுத்தி மறைப்பு மேரி கெடையாது வே ஆனா நீ அதுக்கிட்ட போ முடியாது ச்சிகா
ஓகே ஓகே எவ்வளோ சிறப்பு தரிஸ்னோ அந்தளவு சிறப் பு பூஜ பண்ணுன்னா
தெர்ல் நா கேக்கவே இல்ல இல்ல மணி நா இல்ல மணி அங்க மேக்சிமம் நெறைய விஷ்யத்த வந்து காசு வெளி வெளிப்பட சொல்லவே இல்ல எல்லாமே மறைவா இருக்க மார்தா இருக்கு ஆ ஆ இங்கே லேட்டாயிடுச்சிக்கா மழயெல்லா முடிஞ்சி செர் அப்டியே அந்த பக்கோ எதோ இருக்கே அத பாக்கலான் சொல்லிட்டு ரோட்ட க்ராஸ் பண்ணி அந்த பக்கோ போனோ அங்க போனா எடுத்தவொன்னே ஒண்ணு வச்சிருந்தானுங்க சூரிய குண்டம் அப்டின்னு ஆ அதெல்லா ஒண்ணுமே கெடயாது நீ நெனைப்ப அக்னி குண்டோன்னு அது கெடையாது சூரிய குண்டோ பெரிய நீச்சலு கொளோ அ ஆமா நல்லா பெரிய கொளோ ஒரு ஆயிரம் பேரு ஒரே சமயத்ல எறங் நின்னா கூட கொள்ளு அவ்ளோ பெரிய கொளோ அந்த கொளத்த சுத்தி ஆமா அந்த கொளத்த சுத்தி அந்த மலையில இருந்து வெட்டி ஆட்டைய போட்ட பாறைகள்லதா வச்சிருக்கானுங்க
ஓக்கே
ஓகேவா நீ எறங்க படி மட்டுமே ஒரு முப் பது நாப்பது படி இருக்கு
அ அ
அது குள்ள நீ எறங்கி போறதுக் எ ன்ட்ரென்ஸ் ஃபீஸ் இருவருபா சைட்ல ஒருத்தவ்ங்க இருப்ப எனக்கு அது எவ்ளோ என்ட்ரென்ஸ் ஃபீஸ் இந்த நெறைய இருக்கு நெனச்சிட் நா போகவே இல்ல கடசியில இருவருபானு சொன்னாங்க கோகலமணி மேல இருந்து தண்ணி ஊத்து அருவி மாரி ஒரு பக்கோ
நங்க குளிக்கலாமா உள்ள போய் எறங்கி
இருவதுருபா குடுத்தா அவுங்களே வந்து நம்ப்ள இப்ப ஒரு ரூம் உள்ள அனு ப்புறானுங்க அந்த ரூமுக்குள்ள போனா ட்ரெஸ்ஸ கய்ட்டி வெச்சிட்டு அங்க வந்து நம்ளுக்கு ஒரு காவி துண்டு தரானுங்க ஏன்னா மெ த்துன் போற ட்ரெஸ் நெனயாம இருக்குற்துக்கு ட்ரெஸ்ஸ அங்க வெச்சுட்டு அந்த காவி துண்டு காவி துண்டு தா தராங்க எல்லாருக்கு வேறக்கல வேணும் பச்சைக்கலர் வேணும் மஞ்சள் கலர் வேணும் கேட் முடியாது ஆப்ஷன்ஸ் இல்லை அதத எடுத்தும் போக முடியாது ஏன்னா அவனுக வந்து கிளீன் பண்ணி பியூரான துணி துணிய தரானுங்க
இல்ல இப்ப அந்த துண்டுக்கு தனியா கட்டணம் கிடையாது இல்ல இப்ப உள்ள அப்படியாஹ்
த்தா நீ கொடுக்க போற பாஸெல்லாம் இருபதுரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு உன் கையில இருக்கிற ஃபோனு பர்ஸு எல்லா பொருளையும் என் வீட்டுல கூட வங்ககிடட்டு உள்ள போய் டோக்கனை கொடுத்தா அந்த ரூம் க்குள்ள இருக்கிறவங்க ஓம் பொருளை வைக்கிறதுக்கு இடம் சொல்லுவான் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு அவன் கொடுக்குற துண்டெ கட்டிட்டு கட்டிக்கிட்டு அங்கேயே வந்து குளிக்க தண்ணி இருக்கும் அது மேல ஊத்திக்க வேண்டியது நல்லா ஊத்தி நனையணும் ஏன்னா உன் மேல அழுக்கு ஏதா இருந்தா அங்கயே போயிரும் நனெஞ்சு ஈரமான அதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த குளத்துல இறங்க பர்மிஷன் தருவானுங்க
ஓ ரொம்ப சுத்தமா பாத்துக்கறாங்களோ
ஆமா தண்ணி கிளியரா கண்ணாடி மாதிரி இருக்கு மணி
ஆஹ் ஆஹ்
அதுக்கப்புறம் நீ இறங்கி உள்ள போகவேண்டிதுதான் உள்ளே போனா அந்த நீச்சல் குளத்துல தண்ணிக்குள்ள ரெண் லிங்க இருக்குது வேற வேற தள்ளி இருக்கும் இந்த கடைசியல ஒரு லிங்கம் அந்த கடைசில ஒரு லிங்கம்னு நிறைய பேரு உள்ளேஅந்த தண்ணியில் உள்ள லிங்கத் கும்பிடுறானுங்க ஏதே ஏதோ பண்றானுங்க வித்தியாச வித்தியாசமா ஆமா தண்ணிக்குள்ளே முழுகி கும்பிடுறானுங்க ஏனா லிங்கம்தண்ணிக்குள்ள இருக்குல்ல
ஆஹ் ஆஹ்
அது எவ்வளவு நேரம் உள்ளே இருக்கலாம் அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு தெரியல எனக்கு ஏ ஆனா சில பேர் ரொம்ப நாள் இருக்கும் போது அங்க ஒருத்தன் செக்யூரிட்டி மாதி இருக்கு ஆஹ் வந்துருங்க மேல கூப்பிடறான்
ஆ ஏனா ரொம்ப சுத்தமா பண்றாங்கல பரவால
பத்துமணி
ஆமா அந்த அந்த துண்டுல்லா
துண்டு திரும்பி மேல வ ங்க போயி அவுங்க கிட்ட கழட்டி குடுத்தா ட்ரஸ் போட்டு வந்துடணு ஆமா நானு போன ஒடனே அங்க இல்ல இல்ல நான் போன ஒடனே அந்த எடத்தை பாக்கனு போயிட்டு இருப்பே ஆ ஏற்கனவே மழை தான் நெனைஞ்சு னா செரி சளி கிளி புடிச்சிக்க போ போயி எரங்கறனாறதல்ல ஆனா முயற்சி பண்லாம் அதுல வச்சுக்க நல்ல சூ சூப்பரா இருந்தது அந்த எடமே குளு குளுன்னு இருக்கு சுத்தி பாறை அடிக்க வச்சிருக்கானங்க அ பாற மேல இந்து தண்ணி ஊத்துற போல செட் பண்ணிருக்கானங்க உண்மையிலே ஒரு அருவியில நின்னு குளிக்குற ஃபீல் உனக்கு வரு
ம் ஓகே ஓகே நானு ஒன்னு யோஸ்சிட்டுதா இருக்க கோயம்புத்தூர் போனனா ஜீவாவோட பையனே பாக்குற சாக்குல
நீ சென்னையில இருந்து நெறைய ட்ரெயின் இருக்கு நா வந்து விழுப்புரத்துல போவே ட்ரெயின் அவ்ளவா கெடையாது சென்னை டு கோயம்புத்தூர் நீ சேச் கண் பண்ணிப்பாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு பகல் நேரத்துல நெறைய ட்ரெயின் இருக்கு
அதா அதா நா ஒரு யோசனையிலதா இருக்கே அந்த ஆகஸ்ட் மந்த் தான ஒரு யூகே ஹாலிடே வரு ஒரு நாளு ஒரு நாள் தா க் கேல்து அது திங்கள் செவ் சாரிஸ் சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் சேந்த மாரி வரும் நமக்கு அந்த மூணு நாள்ல பிளான் பண்ணி போலாம்னு யோசிக்கறே
ம்
ம் போயிட்டு ஜீவாவோட
அப்பறோ இங்கே தாண்டி அங்கேயே ஒரு பாம்பு செல இருக்கு இது இல்லாம இன்னுஸ் சில இடங்கள் இருக்கு ம் பன்னிருந்தாங்க ட்ரேவல் பண்ணி இங்கிருந்து போயிட் ட்டு டைட்டு வரை செருத்தவங்கள கால்ல சீக்கிர எழுந்துட்டே எழுந்துட்டு அப்பறோ அங்க இருந்து ஒடனே அடுத்த ஊருக்கு பஸ்சு பஸ்சு பிடிச்சு எறங்கி அங்க நடந்து இந்த கடசிக்கு நடந்து நா அந்த சூரிய குண்டோன்ற அந்த எடத்த தாண்டம் போதே ஒரு ஓரமா ஒக்காந் எ ஒய்ஃப் மாமியார் வந்தாங்கல்ல தம் தம்பிய கூட்டுகிட் நீங்க போய் மத் தடம் பாருங்க நா இங்கேயே ரெஸ்ட் எடுக்கணு ஓரமா ஒக்காந்துட்ட அவங் போனாங்க இன்னு உள்ள எல்லா அங்கே வேற எதோ இருந்தது போல தியானம் பண்ற சொன்னா
ஓகே
அப்றோ ச்ச இப்ப சூரியகுண்டோன்றது ஆண்களுக் கு மட்டுந்தா
ஆ ஆ
சந்திரகுண்டம் ஒரு கொளோ இருக்குமா அங்க வந்து பெண்களுக்கு
அப்டியா
ஆமா
அதுவு இதே மாரி செட்டப் இருக்கு
க எவ்ளோவ் காஸ் தெர்ல ஆனா சந்திரகுண்டம் போகும்வழி பெண்களுக்குன் போட்ருந்தது நா போல எ ஒய்ஃப் அந்த பக்கோ போல அங்க போய் என்னப் பாக்க போறோ இங்கே பாத் துட்டமேனு வந்துட்டோ அப்றோ நைட்டு ஏழு மணிக்கு ஈஷாவுல லேஸ் சர் ஷோ நடக்கு
லேட் ஷோன்னா பாட்டு போட்டு டேன்ஸ் ஆடுவாங்களே அதா
இல்ல அது கெடையாது அந்த ஆதியோகி செல மேல லேசர வச்சு த்ரீ டி ல செமயா அந்த லைட் எஃபெக்ட் பண்ணுவானுக அது ஒரு ஒரு எப்டி சொல்றது ஹாலோகிராம் மாரி தெரியு ஒனக் பாக்க கத சொல்ற மாரி நடத்துவானுக எல்லாத்தியு தியானோ நடக்கு தினம் நடக்கு ஆமா ஆனா நாங்க போம்போது என்னன்னா மழ பேஞ்சிட்ருந்து மழ பேஞ்சா நடத்த மாட்டே சொன்னாங்க
ஓகே
பண்ணி இருந்துட்டு கடைசில மழ வந்துட்துன்னா திரும்ப ஒரு டே ஆனா என்ன வெயிட் பண்ண நேர வேஸ்ட்டு அதுவு இல்லாம பஸ் ஸ்சு வந்து ஒரு மண்நேரத்துக்கு ஒரு பஸ் தாண்டா போவுது அந்த எடத்துக்கு இப்போ நம்ப ஒரு பைக்கோ ஒரு காரோ பஸ்ஸுக்கு செம கூட்டோ ஒரு பைக்கோ காரோ கெடச் ச்சி நம்ப போனா ப்ரச்சன இல்ல பஸ்ல போறோன்னு வய்யி ஏழு மணிக்கு லேசர் ஷோ முடிஞ்சா எட்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்கு போல அதுக்கப்றோ ஒம்போது மணிக்கு ஒரு பஸ்ஸு அவ்ளோதா
ம் அங்க ஆட்டோ மாரிலா உள்ளாரா எடுத்துட்டு போவ முடியாதா
நீங்க எத்துட்டு போலா இங்கனா ஆட்டோ புக் பண்ணி அங்க போலா
அங்கயே இருக்காது ஸ்டாண்டு மார் ஆட்டோ ஸ்டாண்ட்டு அங்க இருக்காது
அங்கேயேன்னா எங்க போறத்
ஐ மீன் அந்த அந்த ஈவ் அ சொன்னல்ல வா அந்த ஈஷா ஈஷா ஈஷா பஸ் ஸ்டாப்ல ஆட்டோ ஸ்டாண்டு இல்லயான்னு கேக்குறே
டே அது ஊரவுட்டு ரொம்ப தூரோ தள்ளிருக்கு மணி அங்கிருந்து ஆட்டோ புடிச் நீ எங்க வருவ அங்க ஆட்டோஸ்டேண்ட் இருக்கான்தெரில நா பாக்கல அங்க நெறையா கார்லா பார்க் பண்ணிருக்காங்க பஸ்ஸ்டாண்ட்ல இருந்தே கூட ஈஷாகு போறதுனா ஆட்டோ கேக்குறானுங்க ஆட்டோக்காரே வந்து கேக்றாங்க இஷா சும்மா வாங்கன்றா ஆனா சொல்ற காசு அதிகமாருக்குல முப்பது கிலோமீட்ருக்கு மேல வரு முப்பது முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரும் போல ஆ பஸ்சே ஒன்னவர் போதுறா லோஃப்ளோர் பஸ் சா கோயம்புத்தூர் ஃபுல்லா லோஃபோர் பஸ் மணி முக்கா வாசி
தரை தாழ்தல பேருந்தா
சென்னைல ஓடுதே பாதிக்கு மேல ஆஹ் பாதிக்கு மேல அந்த பஸ்தா அது எவ்ளோ ஃபாஸ்ட்டு போவு ஒனக்கு தெரியுல அதுவே ஒரு மண் நேரோ போதுனா அப்ப நீ பாத்துக்க
ம் அது அந்த வழி எதாச்சு ட்ராஃபிக் இருக்குமா என்ன
ட்ராஃபிக்கு கொஞ்ஜோ பாயி கொஞ்ஜ தூரத்துல ட்ராஃபிக் இருக்கு அதுக்கப்றோ இருக்காது டவுன் பஸ் எல்லா எடத்து நிர்த்தி நிர்த்தி பொருமையா ஏத்தின் போதுல்ல அதான்டா நீ ஒரு பைக்கோ காரோ எத்துட்டு போனா அந்த லேசர் சோலாம் பாத்துட்டு பொருமயா வர்லா பஸ்ல போறன போ நீ லெதர் ஷோ பாத்துட்டு வந்தது அப்பற பஸ் வரு அதுல உனக்கு அதுல ஏறி அடிச்சு புடிச்சி ஏறி நீ மட்டும் போனா பிரச்சன இல்ல நீ எப்டி ஃபேமிலிதான கூட்னு போ போற ஃபேமிலி கூட்டு போனா கஷ்ட
ம் ம்
லேச சொல்ல வேனா கெளம்பலா போன் சொல்ட்டு ஆறேமுக்காகே பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோ வந்து அப்பதா ஒரு பஸ் வருது ச்சிபுடிச்சு ஏறலான் போனா சீட்டு கெடைக்கல ஏனா இந்த லோ ஃப்ளோர் பஸ்ல சீட்டு கம்மியாதா இருக்கு உனக் தெரியுல்ல
ஆமா செரி கேப்புதா அதிகமா இருக்குமே தவுஎர சீட்டு கம்மியா போட்ருப்பா ஆனா எட நெறையாருக்
ஈஷாக்கு போற எல்லா பஸ்ஸுமே லு லோ ப்ளோர் மட்டும் தான் சாதா பஸ்சே
அ அதேதா தம்பியே வெச்சுட்டு எப்புற வ அந்த ரஷ்ல ஏறுனீங்க அ ரஷ்ஷா தொங்குதா நீங்க
திரு மணி பஸ்டாண்டு ஃபீரியா தா பஸ்ல நின்னு ஏறிட்டோ வரம்போது பாத்தா டப் டப்னு ஏறி ஒக்காந்க்கெல்லா ஏறி ட்டானுங்க அங்க பாத்தா நா ஒரு ரத்த போய்ஸ் ம்மா நடுவுல காலியா இருக்குல்ல அங்க போய் நின்னுட்டு இருந்த அதுக்கு பக்கத்துல உள்ள சீட் ட்ல வந்து ஒரு லேடி கொழந்தைய வச்சுட்டு ஒக்காந்துருந்தது அது பக்கத்துல பாத்தா ஒர்த வடக்க மாரி இருந்தா ஆ ஒரு மாறி பக்கத்து திரும்பி திரும்பி பாத்துட் ணா நா போய் அந்த லோடிகிட் யாரு இது உங்க கூட வந்தவனானு கேட்டே இல்ல சீட்டு காலிந்து ஒக்காந்துகுநன்சீ இதண்டா சாமி சமயன்டு டேய் லேடிஸ் சீட்ல ஏண்டா ஓக்காந்த அப்டி சொல்லி அவன வெரட்டி ந்து அல்லு கூப்டு எ ஒய்ஃப்ப ஒக்கார வச்சாசங்ங அதனால அங்கிருந்து வர முஞ்சிது
என்ன கஷ்டமாயிடு அது எல்லா பசங்களு அப்புடிதா இந்த பசங்க கொஞ்சொ கூட்டொ இருந்து புழுக்கமா இருந்தா அவ்ளோதா
ஏன்னா இப்ப நம்மூர் மாரி இல்ல இப்ப அந்த ஈஷாவ்ல அங்க ஏறவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் பஸ்ஸாண்டக்கு வந் டறங்குறாங்க மெலடி யார் தங்குவாங்க சீட்டு கடைக்கு அவ்ங்கலா அத எதுர்பாக்
ம் ம் ம் ஆ ம் அ அப்டியா
வந்து சாப்பாடு வழிலே வா வழில சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு நைட்டு வந்து சாப்டு தூங்கிட்டோ டே டூ வந்து மருதமலை ப்ளேனு ஆமா மொத நாள் அலஞ்ச அலச்சல்ல டய்ட்ல லேட்டதா எழுந்தோ பொறுமையா ஏந்து பக்கத்துல ஓட்டல போய் சோறு வாங்கின்ட் வந்ட் சாப்ட்டுட் டே ரூம்ல இந்து கிளம்பி களம்பி க நம் பஸ் ஸ்டாண்டுக் போறதுக்கே பதுனோரு மணி ஆய்த்து பதினொரு மணிக் பஸ் ஏற்ன ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்டு பத்திரக்கு போயிட்டா பதினொரு மணி பஸ் ஏற்ன ப மருதமலை முக்காம நேரோ அல்ல அர மணி நேர ஆவுது பஸ்ஸ பொறுத்து
அப்டியா
மருதமலை எல்லா பஸ்ஸும் போது இந்த மஞ்சள் பஸ் இருக்குல்ல அதுவு போது அப்புறோ சாதா டவுன் பஸ் இருக்குல்ல மகளிர் விடியல் பயணம் அதுவு இருக்குது அப்புறோ லோஃப்ளோரு இருக்குது
ஓகே
ல்ல பஸ்சு கொஞ்ச ஃப்ரீயாதா இருக்குது
ஓகே மஞ்சள் பஸ்ல ஏர்னா டக்குனு போயிடுலாம்ல ஸ்டாப் கூட கெடையாதுல்ல மஞ்சள் பஸ்னா இதுதானே சொல்ற இந்த சிட்டிவிட்டிஸ் ம் ஓகே ஓகே
சோ நா போம்போது வந்து அதுதா அதுதா ச இன்டர்சிட்டி பஸ் தா அதுக்கு இல்ல ந போம்போது வரும்போதுதா எதுர்ல பார்த்தோ
ஓகே ஓகே ஆனா அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சோ ம் அந்த மாரி இ இன்டரசிட்டி பஸ் இருந்தா வெயிட் பண்ணி ஏரிலா ஏன்னா நமக்கு நெறயா ஸ்டாப் நிறுத்தமாட்டாங்க ஒன் டம் அப்டியா ஆமா அது ந கரட்டுதா
ஆ சோ போகும்போது வந்து லேடிஸ் ஃப்ரீ பஸ்ஸு எனக்கு மட்டுந்தா டிக்கெட்டு பன்னெண்டு ரூபா தா டிக்கெட் வாங்கனாங்க ரிட்டன் வரும்போது ப்ளோர் பஸ்ஸு ஒரு டிக்கெட் இருபத்நாலு ரூபா போம்போது போன ஃபிரியா ரிட்டர்ன் வரும்போது வாங்கிடானங்க சேத்து த்து
இல்ல ஆனா இப்ப இல்ல ஆ இப்ப வந்து எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனு தா சொன்ன மாரி இருந்தது அப்டி கெடையது அது இப்ப அப்டியா இன்னு சொல்லல இன்னு பண்ணலையா அப்டியானா எல்லா பசு ஃப்ரீனு நெனச்சிட்ருக்க இப்ப இதுக்கு முன்னே இந்த ஒயிட் போர்டு இது அ
எலெக்ஷன்ல சொன்னா தா அந்த மேரி டிஃப்ரன்ஸ்ல்லா எல்லாத்துலயு பண்ணுவன்னு ஆ ஆனா பண்ல
அப்டியா அ எல்லாரிக்கு பண்ல சேரி விடுங் அது அப்றமா நம்ம பாத்துக்லா
ஏ போன மணி பஸ் சேரி போலாம் மருதமல யா றங்கணு எறங்கிட்டு அதம் படி வந்து ஒரு ஆர்நூறு படியு என்னமோருக்கு ஏர்றது அதுகு படி ஏறவேன்னால் முட் முடில அப்டின்னா சைட்லயு ஒரு ரோடுருக்கு மேல போறதுக்கு நீ ஒரு பைக்கோ காரோ எத்துட்டு வந்தா அந்த ரோடு வழியா மேல போயிர்லா இல்லனாலுமே அங்யே வந்து கவர்மெண்டு ஒரு பஸ்சு வுட்ருகாங்க ஐ மீன் கவர்மண் பஸ் இல்ல அந்த கோயிலோட பஸ்சு மினி பஸ் மாரி இருக்ணு வச்சுக்க அது ரெண்டு பஸ்சு இருக்கு ஒண்ணு மாத் திணு போய் போய் வருது சரி அந்த பஸ்ஸ புட்ச்சி ஏறிர்லா அப்டின் போய் கேட்டா அந்த லாஸ்ட்ல போய் டிக்கெட் எடுங்கனு ஒரு பொண் கை காட்னாங்க அந்த டிக்கெட் எடுக்ற எடத்துக்கு போய் நின்னு தரோ அங்க ஒரு நூர் நூத் அம்பது பேர் கீழ வெய்ட் பண்றானுங்க
அப்ப அந்த மின் மினி பஸ்ல போறத்
மினி பஸ்ல போறதுக்கு இவனுங்க வாய்ங்க ஒரு டெக்கு ஒரு ஒரு பஸ்ஸுல எத்தன பேரு போவாங்கன் தெர்ல நம்ளுக் கவுட்டுன் தெர்ல எவ்ளோ நேர வெயிட் பண்ணி எப்ப போறது சேரி வந்ததே வந்தோ ஏறுவோன் சொல்ட்டு பொடி நடைய ஏற ஆரபிஷ்ட்டோ
வேண்டா
ரொம்ப ஓன்னும் கஷ்டமாலாம் இல்ல ஏ அப்புறம் எவ்ளோவு நேரம் வெயிட் பன்றது மணி ரிட்டன் வந் து எனக்கு நாலு மணிக்கு ட்ரெயினு நாலு மணிக்குள்ளே நான் ஸ்டேஷனுக்கு போயிடணும் ஆஹ் ஈவினிங் நாலு மணிக்கு ட்ரெயினு ஏனா விழுப்புரத்துக்கு ஒரு ட்ரெயின் தா டெய்லி ட்ரெயினு
ஆஹ் ஆஹ்
அத புக் பண்ணிட்டவா அத புடிச்சே ஆகணும் நா ஏழுந்தது வேற லேட்டா நா என்ன நினைச்சிட்டு போறேன்னா அங்க எப்படியும் மருதமலைக்கு பஸ் இருக்கும் மேல ஏறுதுக்கு போயிர்லா அப்டின்ற கணக்கல்லான்ன லேட்டா போறோ நடந்தே போபோனு தெரிஞ்சிருந்தா சீக்கிரம் போயிட்டு இருப்போம்
அஹ் அஹ்
போய் பாத்தா அங்க அவ்ளோ கூட்டோ அது வெய் அப்ப என்ன அது இன்னும் லேட் ஆயிட்டுனா என்ன பன்றது அறுநூறுபடி தான ஏறுவோம் அப்டினு சொல்லிட்டு அப்டியே பொறுமயா கொஞ்ச கொஞ்சமா ஏ வீட்டு மேல ஏறிட்டு போயிட்டு சாமி பாத்துட்டு அங்யே வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு தரப்படுன் சொல்ட்டு நா நாட்டுச்சக்கர கலந்த பால் தராங்க குழந்தைங்களுக்குல்லா ஃபீரியா மேல ஆமா அங்க ஒரு பாட்டில்ல வாங்கி தம்பிக்கி குடுத்து ஃபீட் பண்ணிட்டு பாத்தா ரிட்டன் எறங்குற அளவுக்கு யாரு இல்ல, சேரி ஏறும்போதுதா கஷ்டமா இருக்குனு எல்லா பஸ் புடிச்சிருப்பாங்க எறங்க ரொம்ப ஈஸியா இருக்குனு எல்லா எறங்கிருப்பாங்க அப்டின்ற நெனப்புல போய் நின்னோ அது கரெக்டா இருந்தது நாங்க போயிட்டு ஒரு பஸ்ஸு போயிடுச்சி ரெண்டாவது பஸ்ல எங்களுக்கு எடம் கெடச்சிருத்து
ஆ சரி ஓகே ஓகே
ட்ட ரெண்டாவது பஸ் ஏறிட்டோ ஏறி அதுரடியா கீழ வந்து எறங்கி ஏ வரம்போதுதான் மதி மதிய ஆயிடுச்சி ரெண்டு மணிக்கி கீழ கீழ வரும்போ ரெண்டு மணி ஆயிடுத்து அடிவார வர்றதுக்கு அடிவாரத்துல வந்து வெயிட் பண்ணி ஒரு பஸ் சேரி அந்த பஸ் டவுனுக்குள்ள வரும்போதல்லா எல்லா மணி ஒரு மூணு மூணு அஞ்சு ஆய்டுத்து அப்டியே அங்கருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ நேரா
ம், ம்
பொய்ட்டு சாப்பாடு வயிலே வாங்கின் பொயிட்டே ஏன்னா மதிய சாப் பாடு சாப்புல்ல நாங்க லேட் ஆயிருன்ட்டு ட்ரெயின்ல போய் சாப்புல்லான்னு சொ போருவ எடுத்துட்டு போய் உக்காந்தா ஷார்பா நால் மணிக்கு வந்துது வண்டி போம்போது வந்து ஸ்லீப்பர் போட் த ஏன்னா நைட்டுன்றதுனால வரம்போது வந்து செகண்ட் சிட்டி ங்ல டிக்கெட் போட்ட
ஓகே
அதான் கொஞ்சம் கடுப்பாய்ட்டன் வச்சுக்கேன் வரம் போது கொஞ்சம் ஸ்லீப்பர்ல்லாம் கொஞ்சம் ஸ் ஸ் ஸ்பேசியஸா இருக்கும் நெறைய இடம் இருந்திருக்கும் ஆனா அந்த மூணு பேரு ஸி சீட் ட்ல நாங்க ரெண்டு பேர் ஒக்காந்துட்டோம் ஸ் டிக்கெட் எப்டி வந்தது நா சீட்டு ஒரு மூணு பேர் சீட்ல எனக்கு ஏ ஒய்ஃப் இன்னொரு சீட்ல வேற யாருக்கோ வந்து போயித்து இன்னொரு மூணாவ் சீட் நாங்க போட்டது வந்து இன்னொரு ச
ஓகே வேற கம்பார்ட்மெண்ட் போச்சா அதே கம்பார்ட்மெண்ட் தானா
கொஞ்ச தள்ளி வந்துது தள்ளி வந்த சீட்ல எங்க மாமியார ஒக்கார சொல்ட்டு நாங்க இந்த ரெண்டு பேர் மூணு பேர் சீட்டு ல நாங்க ரெண்டு பேரும் ஒக்காந்துரு இன்னொரு ஆளு வரும் வருவாம் பாத்தா விழுப்புரம் வரைக்கும் ஒரு நாய் வரல வர வேண்டிய வரலபோலருக்கு ஃப்ரீயாவே வந்துட்டோம் இருந்தாலுமே அந்த ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ல வர ஃபீரீடம் இதுல வரல சகண்ட் சி்ட்டிங்னா என்ன மாதிரி தெரிமா ஆம் பஸ்ஸுல இருக்குல சீட்டு அந்த மாரி க கம்பார்ட்மெண்ட் இது இல்லடா செகண்ட் சீட்டிங்கே வந்து சில ட்ரெயின்ல எப்டி இருக்குனா பேசஞ்சர்ல எப்டி இருக்கு ஃப எதிர் எதிர் சீட்டு அந்த மாரி தான் இருக்கு ஓகேவா ஆனா இது எப்டி இருக்குன்னா பஸ்ஸுல எப்டி இருக்கு பேக் டு பேக் மூணு பேர் சீ்ட்டு எப்டி இருக்கும்
ஆமா அ ஆமா அப் அப்டி இருக்கா அந்த மாரி நான் ட்ரெயின்ல பாத்தமாரி நியாப
இருக்குது இது வந்து சில ட்ரெயின்ல வை வைகில இருக்கு நான் வைகில போயிருக்கேன் இந்த மாரி கோச்சு ஆனா வைகில புஷ்பேக் இருக்கு ச் வைகில எப்டி இருக்குனா மூணு சீட்டும் தனித்தனி சீட்டா இருக்கு நீ தனித்தனி சீ சீட்டுக்கு ஒரு புஷ்பேக் இருக்கு அதே மாரி முன்னாடி சீட் இருக்குல முன்னாடி சீட்டோட பின் பக்கோ ஒரு டேபிள் மாரி சின்னதா இருக்கு அத நம்ம நீட் டி அதுல சாப்பாடு வச்சு சாப்ட்டுக்கலா இதா இருந்துச்சு ஆனா நா போன இந்த ட்ரெய்ன்ல மூணு சீட்டு ஒன்னா அட்டாச் பண்ணி இருக்கானுங்க புஷ்பேக்கும் இல்ல எதிர்சிட் லருந்து மடிச்சி எறக்குற டேபுலும் இல்ல வாட்டர் கேன் ஹோல்டர் ஒன்னு தா வெச்சிருந்தானுங்க அப்டியே அதுலயே மேனேஜ் பண்ணி கூட்டினு வந்துட் இன்னாமா நீ எப்டியோ கொஞ்சோ தூரோ இருந்தா பையே ஆல்ரெடி டயர்டு வேற த ஒரே
நம்ப ஊருக்கு எப்டி வந்தீங்க க எத்தன மணிக்கு வந்தீங்க அப்பனா அன் டைம்ல தானே வந்திருப்பே
இப்ப வந்தது ட்ரெயினு விழுப்புரத்துக்கு பன்னெண்டே முக்கா
ஆ ஓகே
நைட்டு பன்னெண்டே முக்கா
நைட் அதான் பன்னெண்டே முக்காக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க
பன்னெண்டே முக்காலுக்கு வந்து எறங்குறோ மழ பெய்யுது விழுப்புரத்துல பயங்கரமான மழ அப்றோ ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு ரெண்டரை வரைக்குமே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒக்காந்துட்டு கெடந்தோம் ரெண்ர மணிக்கு கொஞ்சோ கொறஞ்சதுக்கு அப்புறோ அங்கந்து கெளம்பி ஒரு மூணு மணிக்குதா வீட்டுக்கு வந்தேன்டா போய் வந்துட்டோம் ஒரு வழியா முடிஞ்சிது நீ நீ எப் எப்ப பிளான் பண்ணியிருக்க.
அதான் ஆகஸ்ட் சொன் ஹலோ உம் அதான் நா இந்த ஆகஸ்ட் டுல தான் பிளான் பண்லாம்னு இருக்கேன் அதான் அதான் சொன்னல்ல அவ ஜீவான் ஒரு பையன பாத்துட்டு அப்டியே இது பண்ற மாரி இருக்கோன் பாத்
நீங்க நாலு பேர் மட்டும் தானா
ஆஹ ஆமா ஆமா நாலு பேர் மட்டும் தான் இல்லனா எவனாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்களானு கேக்க வந்தே வீட்டுல இருந்துல்லாம் அவுங்கள இழுத்து கூட்டிட்டு போறது கொஞ்சோ கஷ்டோ
சேரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது தன்ன கூட யாராவது வாரா மாரி இந்தா வீ சென்னையில இருந்து கூட கூட் பூட்டுபோதே பாத்துக்க பசங்களையு மேனேஜ்
ம்ம் சேர்னா பாப்பு ஏன்னா பசங்க எப்டியு போவ வெ வனாச்சு வருவா பாக்லா
ம் எனா இப்ப நாங்ளே வந்து தம்பி துக்கிட்டு அங்கங்க நடக்கணு பொது மூணு பேர் இருக்க மாத் மாத்தி துக்கி அடே மேனேஜ் பண்ட்டோ ரெண்டு பேர்னாலே கொஞ்ச கொஞ்ச கஷ்டமா இருந்துருக்கு ஒ பொண்ணு நட ற்க்குல்ல இல்ல தூக்கிட்டு போ சொல்லுமா
ஏ பொண்ணு கொஞ்ச நடக்கு கொஞ்ச தூக்க சொல்லு மாரி புள்ள ஆமா அழாதுபுள் திருப்பதிக்குல்லா போகுன நடந்துதா வந்த கால்யே தூங்குற வரிக்கு நடந்தால
திருப்பதிக்கு நடந்தே போனியா
ஆ மீ திருப்பதி படி ஏற்ணோ ஆலே பெட்றோ ஒ ஒரு வர்ஷத்துக்கு முன்னாடி நென இவ கன்சிவ் ஆவற்துக்கு முன்னாடி அ ஒரு மூணு ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி அ இது ஃப்பு காஃபீஸ்ல வேல செய்றவங்க கூட சேந்து போலான்
ஒ ஓகே ஓகே அ அ
சேர் அனால ஜால்யா இந்துச்சு ஏறுவோன் ஏற்ன்
நானே திருப்பதிக் போற ப்ளான் ந்தா மணி ஆக்சுலா
ம் ஓகே ஓகே
அதுக்கப் அப்புறந்தா சேரி அந்ததா ஊருக்கே திரும் தின்னறிம் போய்கினு போவாத ஊருகா போவ்வா இந்த பக்கலா நம்ம போனத் தே இல்ல இந்த ஊர பத்திலா நமளுக்கு ஒன்னுமே தெரியாதே தெரியாத தெரிஞ்சுக்கோமே அப்புடின்ட்டு இந்த பங் களம்பிட்டோ ம் க ஒர் நிம்ஷ இரு டடா இர்வத்தெட் நிம்ஷ கம்க்கிது இருவத்தெட்டப்
ம் அதுதா கேக்குற வீட்டிங் கேக்குறாங்க கால்மன்னேர் சொல்ட்டு என்னாடா இவ்ள்னேர பேஸ்ச்
தப்பா வேற எதாவ்து பண்ணி நா
அ கால கட் பண்ணிக்லாமா இல்லா எப்டி அத வென்யு வர்ட்டுமா
இல்ல இருவத்தெட்டு நிமிஷ்ம் பேசிரு சுமா போன வையி மணி அவ்ளோ நேரோ பேசுன மாரி
இல்ல இல்ல பேசிருக்கோ பேசிருக்கோ
பன்னெண்டு நிம்ஷத்துல கட்ட ஆணுமே இது சேர் நீ வச்சுரு அப்ப நாம அடுத்த கால் அப்புறோ கனெட் பண்ணுவோ
என்னையா சேரி அடுத் அடுத்த கால் நைட்டு கானெக்ட் பண்லா இல்ல ம் சேரி ஓகேடா ஓகே பாய் ம்